கேக்குதா சிஸ்டர்
ஆ கேக்குது சிஸ்டர் நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கன் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கோம்
வீட்ல எல்லாரும் எப்டி இருக்காங்க
வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க அங்க எல்லாரும் எப்டி இருக்காங்க
எல்லாரும் நல்லா இருக்கோம்
ஆ
என்ன பண்ணிட்ரிக் நா நா இப்பதான் டி வி பாத்துட்டு இருக்கன்
சேரி சேரி
இப்பதான் சமையல்லா முடிஞ்சு இப்பதான் வீட்டு உட்காந்து டி வி பாக்குறேன்
ம் நானும் அதேதான் பண்ணிட்டு இருக்கேன்
சர்தா
ஆ ஆ லன்ச்லா முடிஞ்சிருச்சி னோ இல்ல சாப்
ம்
பாங்க நா டி வி பாத்துட்
ஓகே ஓகே ஆ அ ஆ
நீங்க சம
ஆ பசங்கூட
ஆ சமச்சாச்சி இன்னைக்கி வந்து உருண்ட கொழம்பு பருப்புருண்ட கொழம்பு வெண்டைக்கா பொரியலு பண்ணுணோ எல்லா பண் இல்லப்பா இனிமேதா சாப்புட்ணு ஆ பசங்க வெளயாடிட்ருக்காங்க
ஆ கொத்
ஆ ஆ ஹலோ ஹலோ சிஸ்டர்